அலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சாப்ட்டிங்ளா ப்ரோ
ம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டிங்ளா
ச்சி
என்னா ஸ்பெஷல் இன்னிக்கு
எங்க வீட்ல இன்னைக்கு வந்து தோச சாம்பார்தா உங்க வீட்ல
யாடா இடியாப்பம் குருமா
அப்டிங்ளா செரி செரி
சேர் சேர் என்ன சமையல் உங்க ஃபிரிப்பரேஷனா
ஆ இல்ல அம்மாதா
ஓ அப்டியா ஓகே ஓகே ம் என்னா பண்றிங்க எந்த ஊர் நீங்க
நாங்களா நான் வந்து தென்காசி பக்கோ
ஓ ஒ அப்டியா ஓகே ஓகே
நீங்க நீங்க
நா மதுரை
ஓ ஓகே ஓகே
ம் எப்டி இருக்கு உங்க ஊர்ல குற்றால சீசன்லா
ஆமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல சீசனெல்லா
ம் ஆமா ஆமா அது பயங்கரமா போய்கிட்டு இருக்கு போல இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லா குற்றால சீசன் தா போல
ஆமா ஆகஸ்ட் வரைக்கு இருக்கு
ம் சேரி சேரி அதா ஆனா இடையில தண்ணி இண்ணிலா வந்து கொஞ்ச ரொம்ப குளிக்க விடல அப்டின்னு சொல்லி தடையெல்லா பண்ணியிருந்தாங்க போல
இன்னைக்கு கூட விடலையே
அப்படியா ஒ
ஆப்டர்நூன் மேல விடலேன்னு நெனைக்கிற அப்டிதா நியூஸ் பாத்த
நாங்களு எப்பயு வருஷ வருஷ வந்துருவோ நெக்ஸ்ட் வீக்தா பிளான் பண்ணிருக்கோ
அப்டிங்களா சரி சரி
ஆமா ஆமா உம் அது வந்து வந்துட்டு ஆஹ் ஓகே ஓகே நாங்க வ வலனாலு அப்டியே அங்க இருந்து அப்டியே இது போய்ருவோ பாலரு வீசு அங்கிட்டு அங்கிட்டு போய்ருவோ
ஆஹ் ஆஹ் அங்க குளிக்கலா
ஆஹ் ஆமா பாலறவிங்க அப்புற இன்னொன்னு ஒரு அருவி இருக்குமே ம் ஒண்ணோன்ருக்கு அன்சு அங்கேயு போய்ருவோ அதனால அங்கிட்டு போறனால பிரச்சனை இருக்காது இங்க வந்துட்டு நம்ம எந்த இதுல தண்ணி கம்மி ஆகுறதோ அங்க குளிச்சுக்குருவோ உம் ஆமா ஆமா எப்டி பெய்கிட்டிருக்கு ரைஸ்ல்லா உங்களுக்கு
உம் நல்லா போய்ட்டிருக்கே உங்களுக்கு
ஆஹ் போய்கிட்டிருகு ஒண்ணு பிரச்சன இல்ல நீங்க ஒர்கீங்கா இல்ல ஸ்டடி பண்றீங்களா
இல்ல நா ஹவுஸ் ஒய்வ் தா
ஓ அப்டியா ஓகே ஓகே ஓகே உம் ஆனாலு நீங்க சமைக்காம அம்மா சமையலா இன்னைக்கி
ஆமா
ஆ சேரி சேரி ஓகே ஓகே
ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தா நம்ம குக் பண்ணுவோ நம்ம அம்மா வீட்ல இருந்தா அம்மா தானே பண்ணுவாங்க
உம் சேரி அது ஒரு ரிலாக்சேஷன் இங்க வந்துட்டோம்னா அது ஒரு ரிலாக்சேஷன்னு நம்மடுதியா ரெஸ்ட் எடுத்துக்கலா உம் ஆமா ஆமா இங்கே வந்துட்டு வேலை சொன்னீங்கன்னா அவ்ள தான்ண்டா அப்படின்ற மாறிதே உம் இங்கன்னா வந்து இந்த வேலை பாக்க முடியாதுன்னு சொல்லவு முடியாது இங்கன்னா அப்டி நம்மு சொல்லிக்கலா நம்ம அம்மா வீடு கொஞ்ச ஃப்ரீயா சொல்லிக்கலா
ஹஸ்பண்ட் வீட்ல சொல்ல முடியாது நம் நம்மதானே பாக்கணு
உம் ஆமா ஆமா ஏதோ ஒரு ஒரு கூட்டுக்குள்ள இருக்க மாரியே இருக்கு இங்கன ஃப்ரீமைண்டா ஓகே நீங்க பாத்துங்கோமா நீங்க சமைச்சுகுடுமா அப்படின்னு
ஆ என்னதா நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வீட்ல ஒரு ஃப்ரீடம் இருந்தாலுமே ஒரு கான்சியஸ் இருந்துட்டே இருக்கு ஹஸ்பண்ட் வீடு அப்படின்னு
வேலைய பாகணு
ஆமா நம்ம வீட்னா அது வேறதா அங்கன்னா நம்ம டைமுக்கு எழுந்திருக்கணு அவங்க ஏது சொல்லாட்டாலு நம்ம கந்த இது இருக்கு ஆனா அம்மா வீட்ல பத்து மணி ஆனாலூ சரி யாரு எதுவு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க
ஆஹ் ஆமா அந்த ஒரு ரிலாக்சேஷன் அந்த ஒரு பரீடம்லா இருக்கும்ல
ஆமா
ம் சரி சரி அதனால இது மேரேஜ் பண்ணது தெங்காசில தானா
எ எங்க ஊர்லதான் எங்க ஊர்லதான்
ஓ ச ரெண்டுமே நீங்க பிறந்த அதான் உ மேரேஜ் பண்றதுதான் அங்கதானா
ஆமா ஆமா பக்கத்துலதான் இல்ல இல்ல அரேஞ்ச் பண்ண
ஓ அப்படியா சேரி சேரி ஓகே ஓகே ஏன் உள்ளூர்லயே பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்துருவாங்களா என்ன உங்களுக்கு
ஆமா எங்க ஊர்லெல்லாம் அப்படிதான் பக்கத்து பக்கத்து தெருலே எல்லாமே முடிஞ்சுரு
ஓ சேரி சேரி ஓகே ஓகே அப்பனா ஈசி அம்மா வீடு வந்துட்டு போய்க்
ஆ பக்கம் தான் டெய்லுமே நாங்க போய்டு வர தான் செய்வோம்
அப்படியா சேரி சேரி அப்பானா உங்களுக்கு என்ன அ ஃப்ரீ மைண்டா தானே இருக்கும் ஒரு வாரம் அங்க வேல பார்த்தாலும் அடுத்த ரெண்டு நாள் வந்து இங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்ல
ஆமா இருந்துக்கலாம்
ம்ம் சேரி சேரி நீங்க குற்றாலமெலாம் போவீங்களா
ஆ போவமே ஃபேமிலி எல்லாரும் போவோம்
ஓ அப்படியா சேரி சேரி உள்ளூருனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது மேரேஜ் பண்ணி அங்கே கொடுத்ததுனால போய்க்கிறீங்க அடிக்கடி போய்
ஆமா எங்களுக்கு பக்கத்துல தானே அவுங்க ஒன் ஹவர் ஒன் ஹவர் பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் எனக்கு ஃபார்ட்டி மினிட் ஆமா அவ்வளோதான் இருக்கும்
ஓ அப்டியா எங்க நம்ம மெயின் ஃபால்ஸ் அந்த பஸ்டாண்டு குற்றாலம் பஸ்
ஆ ஆமா ஆமா அது பக்கத்துல ஆமா பைக்ல போனா இன்னு சீ சீக்கிரம் போயிரலா கார் ஆட் இன்னு கொஞ்சோ லேட்டாகம்
ஓ சேரி சேரி ஓகே ஓகே உம் அது கிளைமேட்லா இப்ப இருக்கிறதுக்கு நல்லாவு இருக்கும் இப்ப எங்க மதுரையிலே இப்பதா கொஞ்ச கொஞ்ச எல்லா சைடும் மழ மழ காத்து அப்டிதா இருக்கு சாப்புறடப்பயலாம் அங்குட்டு அந்த காத்துக்கு வேண
ஆமா இங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சில சீசன் பசங்களுக்கெல்லா ஃபீவர் அது இதுன்னு வர ஆரம்பிச்சுருச்சு சீசரோட அதுவு வராதான் சச்சு
ஓ அப்படியா அதுவு சேந்தா வரு அப்பிடியா நாங்களா வந்து குளிக்கிறோ ஆனா எங்களுக்குலா அந்த மாரிலா எதுமே இல்லையே நாங்கல்லா வரோ அந்த மூலிகை தண்ணி ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா கரட்டுதா ஸ் ஓ சேர் சேரி ம் சேரி சேரி அதா நாங்களா மூலிகை தண்ணின் நெனச்சி நெனச்சி அங்க வந்தா எல்லாமே சரியாயிடு அப்டின் சொல்லி நெனச்சத வந்து குடிக்கறது ஒரு ஒரு ஃபால்ஸ்லயு தேடி தேடி போய்
அப்டி சொல்லுவாங்க ஆனா தெரியாது நமக்கு இப்டின்னு நா அது குற்றாலத்துல சொல்லல சீசன சொன்ன இப்ப நம்ம வெளியில போனா டக்குனு மழ வந்துது அப்டின்
க்கிலா மழேல இருந்தன்னா அதுவே வ
அதுதா ஒன்னு நம்ம வெயில்னா கூட நம்ம எதாவ்து அட்ஜஸ் பண்ணிக்கலா அந்த மழங்கு போது எதுவுமே பண்ண முடியாது
ஆ மாஸ்துனி கய பொருளா இருக்கட்டு ஸ்கூல் கொண்டே உடுதல்லா இருக்கட்டு வெளிய போறதுல இருந்து பைக்ல போற எது
அந்த யூனிபார்ம் சாக்ஸ் எல்லா காய வெச்சி திருப்பி எடுத்துக்கிறது குல்ல அப்பாடா அதே ஒரு பெரிய டாஸ்க்கு
ம் ஆமா ஆமா இத நெனஞ்சு போச்சுன்னா அப்புரோ அடுத்த நாள் கலர் ட்ரெஸ்லவு போயு முடியாது கலர் டிரெஸ்ல போனா அங்க சொல்லுவாங்க
ஆமா அதுக்கு எதாவ்து ஃபைன் வரு எதாது லெட்டர் எழுதி குடும்மாக அதுக் எதாது ஒரு ப்ராசஸ் இருக்குங்
ஆமா பேரன்ஸ் கூட்டுவா வந்த இங்க
எல்லாமே டாஸ்க்கு தா இப்ப இருக்கிற அதுல அப்டிதான ஓடிட்டுற்க்கு மிஷின் வாழ்க்க தான
ஆமா ஆமா ஆமா ஆம்மம்மா உங்களுக்கு பசங்க வேப் பசங்க இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு
ஸ்கூல் ஆமா ஆமா
அதா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்சா
ஆமா
ஆ ஆ சேரி சேரி இப்பதா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிப்பாய எப்போ போர்த் ஓபன் பண்ணாகளா இல்ல டென்த் இன்னிக்கு தா ஓபன் பண்ணா
இல்ல போர் போர்தே ஸ்டார்ட் ஆயிச்சில
ஓ அப்டியா
ஆ கேஜி கேஜிக்கு மட்டும்தா இப்போ எயித் ஸ்டார்ட் பண்ண ஆஹ இந்த மண்டேல இருந்து ஸ்டாண்டர்டுக்கு எல்லா ஃபோர்த்துலயே ஆரம்பிச்சுட்டாங்க
ஓ சேரி சேரி அதனால ஃபோர்த்ல இருந்து அப்ப அதுக்கு முன்னாடி வரையு இதா இருந்திருப்பீங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க இப்ப போர்த்துக்கு அப்புறம் கொஞ்சோ ஃப்ரீயா அம்மா வீட்டுகு வந்து ஃப்ரீயா இருக்கீங்களா
அ அது வரைக்குமே எங்க பிஸி ஃப்ரீயா தான லீவ் தான பசங்களுக்கு
ஓ லீவுனாலு உங்களுக்கு இருந்தாலு சாப்பாடு அவங்களுக்கு சமைச்சு குடுக்கணு மூணு நேரமே சமைக்கிற மாதிரி இருக்கணு இதெல்லா நீங்க காலையிலயே சமச்சு வெச்சுட்டு ஓகே உங்களுக்கு சேத்து சமச்சுப்பீங்களா அப்டி இல்லயா
ஓ அது சொல்றீங்க ஆமா அதுவும் கரெக்ட்
அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்னாக்ஸ் ஸ்னாக்ஸ் மதிய லன்சு அது நைட் ஈவினி்ங் ஸ்னாக்ஸ்
இ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலுமே அது ஆட்டோமெட்டிக்கா அந்த ரொட்டீன் ந இருக்க தான சொய்யு ஸ்நாக்ஸ் ஈவினிங் எல்லாமே அ நடந்துட்டேதா இருக்கு நம்ம நம்ம அத யோசிட்டே தா இருக்கணு நம்மள ஹவுஸ் ஒைஃபு வந்து அது வந்து நிப்பாட்டறது உ முடியவே முடியாது
மீறவு முடியாது வீக்கெண்டாச்சு ஏதாச்சு ஃபங்க்ஷன் கிங்ஷன்னு வெளிய ஆர்டர் பண்ணி சாப்புடுவீங்களா இல்ல வீக்கெண்டு அதானா
ஆஹ் எப்பவாச்சும் அது அந்த மாதிரி மேக்சிமம் வீட்லதா நம்ம அப்படிலாம் ஆடர் பண்ணிலா சாப்படறது கடையாது
சரி சரி வீக்கெண்டுக்கு கூட கொஞ்ச நான்வெஜ் சம அப்படின்ற மாரி வந்துடுமா வீக்எண்ட்ல கூட கொஞ்ச அதே நான்வெஜ் சமைக்கணு அப்டி இப்டின்னு சொல்லி வந்துடுமா அப்படின்னு சொல்லி சொல்றே
ஆமா அது அது ரொட்டீனா அது நடக்கறது தான
ம் சரி சரி பங்க்ஷன் நா கூட எதாச்சு கொஞ்ச லேடிஸ்கு கொஞ்ச இது பண்ணிட்டு ஃப்ரியா இது பண்ணிட்டு
ஆஹ் பங்க்ஷன் னா நமக்கு வேலயே இருக்காதுல்ல
ஆமா மதிய அங்கதா லன்ச்சு காலைல கொஞ்ச ஃப்ரீயா தூங்கி எந்திரிக்கலா அப்பனா நீங்க ஒர்க்கிங் டேஸ்ல எல்லா சீக்கிரமே எந்துரிச்சுருவிங்கனா
ஆமா மார்னிங் ஃபைவ் தேர்டி க்கலாம் எழுந்திருக்கனு எப்போதுமே ஃபைவ் தேர்டிக்கு எழுந்திருக்கனுந்தா இப்பன்னு இல்ல நார்மலாவே பிரேயர் அப்டி இப்டின்னு அதுலயே டைம் கரெக்டா வந்துரும்
உம் பஞ்சர் ப்ரேயர் அப்படினு சொல்லி போயருமா
ஆமா அது அந்த அது ரொட்டின்லா வந்துரும்ல
ஓ சரி சரி அதுவும் கரக்ட் தே அதனால அப்படியே ஸ்கூலுக்கு கழப்பி விடற வரைக்கு அப்டியே கொஞ்ச ஈஸியாவு போயிரு
ஆமா எல்லாமே அது அப்டியே மார்னிங் டிஃபன் லன்ச் ப்ருப்பேர் பண்ணனும் அப்படியே ரொட்டின்ல போயிரும்
ஆஹ் சரி ஸ்கூலுக்கு அந்த எட்டரை மணிக்கு கிளப்பி விட்டாலே கொஞ்ச ரிலாக்சேஷன் பண்ற மாரி இருக்கு
ஆமா அந்த பசங்க போனதுக்கு அப்புற அந்த ஃபேன தட்டிட்டு உட்காரும் போது அவ்ளோ ரிலாக்
உம் அதுவரை இதே எடுத்து வை அத எடுத்து அவிங்கள கத்திக்கிட்டு அவிங்கள எழுப்பி விட்டுக்கிட்டு அப்டி இப்டின்னு சொல்லி இருக்கு
செல பசங்க நல்லா சமத்து பையங்களா இருப்பாங்க அவங்க வேலய அவங்க பண்ணிருவாங்கங்க
ஓ சரி சரி உம் அதனால வந்து ப்ரச் உங்களுக்கு ரெண்டு பசங்களா
இல்லல்ல ஒரு பையந் தா
ஒரு பையந் தானா அதனால பிரச்சனை இருக்காது ஃப்ரீயா கொஞ்ச ரிலாக்ஸ்டா இருந்து பாத்துப்பீங்களா
ஆமா அது அவனே பண்ணிப்பான்
ஓ அப்படியா அதனால அந்த பிரச்சனயு நமக்கு இல்ல நமக்கு தேவை சமைக்கிற வேலை மட்டுந்தே
ந நம்ம பழக்கற தான ப்ரோ
ஆஹ் ஆமா ஆமா
ஸ்டார்ட்டிங்கே நம்ம எப்புடி பழக் றமோ அதா நம்ம ஸ்டாடிங்குலயே லன்ச் பாக்ஸ் எடுத்து வெளில வைப்பா நீ சாக்ஸ் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு யூனிஃபார்ம் எடுத்து வாஷிங்மிஷின்ல போடு நம்ம ஸ்டாட்டிங் பழகிட்டோனா அது பிள்ளைங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடு எந்த ஒரு விஷயமே நம்ம பழக் சக்கறல தானே இருக்கு
ஆஹ் ஆமா ஆமா அதுவும் கரெக்டவே அப்படி பண்ணிட்டோம்னா அவங்களே அதை ரொட்டினா
பண்ண ஆரம்பிச்சவாங்க நம்ம அம்மா நம்மள எப்டி பண்ணாங்க அதுதான் நம்ம பண்ணணும் இப்ப இருகுற ஜென்ரேஷன் நம்ம செல்ல குடு க்ரோம் நம்ம வந்து மத்தவங்கள மாரி இலை அப்படி வளக்கறோம் சொல்லிட்டு பண்றாங்கன்னா தப்பு நம்ம பண்றது செரி நம்மளை எப்படி வளத்தாங்க அந்த மாரிதான் நம்ம வளத்தணும் பிள்ளைங்கல எல்லாமே சொல்லி் கொடுக்க னும் இதெல்லாம் இதெல்லாம் நல்லக்கு இது விஷயங்கள கெட்ட விஷயங்கள்குக் இது வந்து நல்ல பழக்கங்கள் எல்லாம சொல்லி் கொடுத்து வளத்தறணும்
ஆஹ் ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படி சொல்லி கொடுத்து வளக்குறதே அப்படியே நல்ல அது வாடகை பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் அவங்களளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க
நாங்க வந்து பசங்கள்ட ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ல கொடுக்குறாங்க எந்த டைம்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணமோ அ அந்த டைம்ல அப்படி இருந்து க்கனும் எந்த டைம் நம்ம பேரண்டா மாறணமோ அந்த டை பேரண்டா மாறிக்கணும்
ஆஹ்றேன் கரட் கரட் செரி கட் பண்டு நெக்ஸ்ட் கால் பேசுவோமா நெக்ஸ் கால்
ஓகே ம்
ஆஹ் ஓகே